இப்போ
ஆ சிஸ்டர் எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே ரொம்ப நாளாவுது உங்கள்ட்ட பேசி
ஆமாமா
அப்றோ சிஸ் வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க அங்கெல் நல்லா இருக்காங்ளா
ஆ இங்க எல்லா நல்லா இருக்காங்க சிஸ்டர் அப்றோ சாப்ட்டீங்ளா
ஆமாங்க சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டே சிஸ்டர் போது
எல்லா அதுவே போயிட்ருக்கு
எஸ் அப்டியே போயிட்ருக்கா வீட்ல என்ன ஆ எனக்கா எனக்கு கொஞ்ச பிஸியா டைட்டா போயிட்ருக்கு சிஸ்டர் வீட்ல வேல அப்றோ வீட்ல ச்சு வேறி வீட்டு வேலையு பாத்துட்டு என்னோட வேலையு பாத்துட்டு அப்றோ பாப்பா வேற வந்துருக்கா அவுங்ளையு பாத்துட்டு இப்டி கொஞ்ச டைட்டா போது ம்
என்ன பண்றது பொண்ணுங்களுக்கெல்லா இதே மாதிரி தா
ஆமா சிஸ்டர் கடுப்பா இருக்குது பசங்ககிட்ட என்ன தெர்ம் சொல்லுவாங்க பொண்ணாவே பொறுத்துட்டு போலா ஏனா பையனா பொறந்தமோ அப்டின்ட்டு நெனைக்கிறாங்க
ஏ அப்டி நெனைக்கிறாங்கன் தெரிலையே
ஆனா அவங்களுக்கு தெரில அவங்களால நெனைச்சா ஒரு எடத்துக்கு போலா நெனைச்சா ஃபேமிலிய விட் டு ஊரு சுத்தலா அவ நெனைக்கிறப்ப கல்யாணோ பண்ணிக்கலானு ஒரு ஃப்ரீடம் அவங்களுக் இருக்கு ஆனா நமக்கு அப்டி இல்ல
ஆமா
அவங்களுக் பொறந்தாதா தெரியு ம்
பொண்ணா இருக்குறதா கஷ்டமே
ஆ
எல்லாத்தியு தலையில வச்சுக்கணு வெளியில போறதுக்கு ஆயிரம் பேத்துக்கிட்ட பர்மிஷன் கேக்கணு
ஆமா அது மட்டுமா அது மட்டு இல்லாம போன் பேசினா கூடோ வ இயா ஏ இவங்கள்ட பேசுன அவங்கள்ட பேசுற எ பிரரெண்ட்ஸ் கூட வெளிய போனா ஏ இவ் கூட போற அப்டியே எல்லா திலுமே வந்து இப்டிதா இருக்கனு இப்டிதா இருக்கனு இப்டிதா இருக்கணுன்ட்டு நம்ம லைஃபு வந்து அவங்க லைஃபா வாழ்வாங்க ஆனா நம்ம லைப் இப்ப நம்மள வாழ முடியாது
அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வாரோ வாரோ சுத்தலா நம்ம வருஷத் ஒரு தடவ கூட போகூடாது
அது மட்டு இல்ல சிஸ்டர் இப்ப இருக்கிற பசங்க லா இப்ப கல்யாண ஆனா கூட வந்து கல்யாண ஆன மாரியே இல்ல இப்ப நம்ம இப்ப நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியு நம்ம ஒரு அஸ்ட் ஆன மாரி இருக் கல்யாணத்துக்கு அப்றோ அங்கியு போயிட்டு ஒரு ஜெயில் இருக்க மாரி இருக்கு கு ஆனா அவுளுக்கு அப்டிலா கிடையாதே இல்ல ஆனா அது புரிஞ்சிக்க மாட்றாங்க
ஜெயில் மாதிரி தா வாழ்க்க
ஆமாங்க சிஸ்டர்
அவங்க போற சொல்ற இடத்துக்கு போணு அவங்க இருக்க சொல்லும் போது இருக்கணு அஹா அவுங்க பங்க்ஷனுக்கு நோ வீட்டுல இருக்கணு அதே மாரிதா என்ன பண்றது
ஆமா இதுலதா இப்டி இருக்குன்னு பார்த்தா நம்ம படிக்கலா அப்டின் நெனச்சா கூடோ இன்ன இப்பதான காலேஜ் முடிச்ச உனக்கு என்ன ஏஜ் ஆவுது இப்ப போய் எதுக்கு திரும ந படிக்க ஒரு கல்யாணம் பண்ற வயசுல என்னல்லா அப்டி கேக்குறாங்க உண்மையாலுமே நீ எதுக்கு இப்ப படிச்சு என்னா பண்ண போற கல்யாணம் பண்ற வயசுல எதுக்கு நீ இந்த மாரி படிக்கிற அதெல்லா ஒண்ணு வேணா வீட்ல இருந்து சும்மா இருந்துச்சுன்னா வேலைக்கு போ அப்டின்றாங்க
வீட்லயோ அப்டி சொல்றாங்க போற இடத்துலயோ அப்டி நடக்குது என்னதா பண்றது
அ ஆமா என்னோட அக்காவுக்கு பாத்தீங்கன்னா அவுளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு சிட்டு அவுங்க என்ன பண்றாங்க செரி பாப்பா கொஞ்சோ வளந்துடோனே வேலைக்கு போலா ஆன அப்டின்னு அவங்க இருக்காங்க அவள என்ன சொல்றாங்க எதுக்கு பாப்பா நாங்க பாத்துக்குறோ நீ வேலைக்கு போ அப்டின்ற இல்ல இல்ல கொஞ்சோ மெச்சூர் ஒரு வயசுதா ஒரு வயசு இப்பதா ஒரு வயச ஆச்சு இல்ல ஒரு ஸ்கூல் போற டைம்ல நா வேலைக்கு போறே அப்டின்னா ஏ அவுங்க எங்க மாமாவு அப்டிதா இல்ல நீ வேலைக்கு போ அவுங்க வீட்டுல மாமியாரு அப்டிதா ரெண்டு பேர் சேர்ந்து இதுபன் ஆ ஆமா
ஐய்யயோ இப்ப ரெண்டாவது கொழத்தைக்கு தா அப்டி நடக்கு ம் நனைச்ச ஒரு வயசு ஆகுறதுக்குள்ள வேலைக்கு போகவ சொல்லுவாங்க நனச்ச
ஆ ந நறைய பேர் வேலைக்கி போணும்ன்னு ஆசப்படுவாங்க வேலைக்கு போவேனான்றாங்க இவுள்ள பாப்பா ஒரு மெச்சூர் ஆவ்டோ ஏன்னா வந்து அம்மா ஏக்கோ வந்துரும் இருந்தாலு அம்மா கூட இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஒரு எல்லா ஃபுல் ஃபில் ஆன மாரி இருக்கோ அவ க்கூ கூட்டு போதுக்கில்ல ஆனா அது புரிஞ்சிக்காம இல்ல நீ போ
இல்ல ஃபீடிங் நிறுத்துற மட்டுமாச்சும் இருக்கணு
இல்ல பீட்டிங் இப்ப ஸ்டாப் பண்ணிட்டா
அதுக்கு ஒரு வயசுலயே ஸ்டாப் பண்ணிட்டாங்களா
ஆமா இப்பதா போன மந்த்து இப்ப இப்பதா பேர்த்டே முடிஞ்சது இப்ப ஒரு டேன் டேஸ்க்கு முன்னாடிதா ஸ்டாப் பண்ணா அவளே சுத்தமா அலச்சிட்டா அவளுக்குமே வந்து சிட் பால் கடைக்கல அப்டின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க
செரிங்க
ம் இதுவே அவளுக்கு வந்து பிரெஷ்ஷராகுது
ஆமா கண்டிப்பா இப்போ அவ இப்ப இந்த ஒரு வயசு இப்போ வேலைக்கு அனுப்புனாலு அங்க போய் வேல செய்ய முடியாது
ட்ட
ம் இங்க ஞாபகமாதாருக்கு பாப்பாக்கு இப்ப அடிக்கடி எனக்கு கோல்டு ஃபீவரல்லா வரு அப்படி ஆகு போது நம்ம இங்க விட்டுட்டு அங்க போ முடியாது
ஆ ஆமா ஆமா இதுலே வது இப்போ எங்க வீட்லருக்கு எங்க அப்பா சொல்றது கேட்டுட்டு இருந்தா அந்த மேரி வெளில எங்கயு போக் கூடாது யாரு கூடயு போக்கூடாது இப்ப நா ஃபோன் பேசுனா கூட ஏ பேஸ்றே எதுக்கு பேஸ்ற அப்டி இப்படிலா கேப்பாங்க எல்லாத்துக்குமே அவுங்க ட்ட அவ்ளோ பர்மிஷன் கேட்டுதா எதா இருந்தாலு பண்ணுவா இப்ப அங்க போயு வந்து ஆ யா அவுங்க ஹஸ்பண்ட் சொல்றத கேட்டுதா பண்ணணு எங்க வீட்டுக்கு வந்த கூட ஏ சொல்லாம கொல்லாம போன்னே என்ட்ட பர்மிஷன் கேட்டா நீ போன அப்டின்ற மாரி அங்கேயே ஒரு இது கடுப்பா இருக்கா
ஒவ்வொருத்தருக்லா நல்லா லைஃப் அமைஞ்சிடுது ஒவ்வொருத்தருக்தா இப்டி அவுங்க நெனைச்சத செய்ய முடியுது நெனைச்ச எடத்துக்கு போலா ம்
ஆனா எல்லாருக்கு அப்டி அமைய மாட்டுது அதா எனக்கு பயமா இருக்
ற நீங்க வீடியோல தா பாக்றீங்க நான் நேர்லயே பாக் ற ஒவ்வொருத்தரு க்கு அவுங்க நினைச்ச மாதிரி ஒரு டரெஸ்ஸுன்னா கூட அவுங்க நெனச்ச மாதிரி போட முடியுது
இல்ல இங்யு அப்டிதா எங்க என்னோட அண்ண ஒருத்தவங்க இருக்காங்க அவுங்ளுக்கு எங்க அண்ணி வந்தாங்க எங்க அண்ணா உங்க அண்ணி அப்டி பாத்து பாத்து தங்க போல பாத்துப்பாங்க எல்லாத்தையு நோட்பண்ணுவாங்க சின்னதா கம்பல் கொஞ்ஜோ மூவ் பண்ணிருந்தா கூட கம்மல அஜ்ஜஸ் பண்ணி வுட்றது லைட்டா ஆனா அவுங்க ரியாக் பண்ணாலு ஆ இது எங்கண்ணே எங்க அக்காவே சொல்லு உங்ளுக்கு எங்க அண்ண கெட்ச்சது ரொம்ப எங்க அண்ணியே சொல்லுவாங்க ஆனா எனக்கு வந் து அண்ண உங்க அண்ண கெடைச்சது எனக்கு கொஞ்ஜோ வரோ மாரிதா எங்க ஊர் அவுங்க ஊருக்கு போனா கூட எல்லாருமே வந்து லவ்வர்ஸ் லவர்ஸ்ன்தா கூப்டுவா கல்யாண ஆகி ஆ கல்யாண ஆகி அதுக்கு கல்யாண ஆகி வந்து நா காலேஜ் கல் கல்யாணோ ஆகி ஆறு வர்ஷோ ஆகுது ஆனா இப்பவு ப்ரஷ்ஷா இருப் பாங்க ப்போ இப்போ வேலைக்கு எங்கனாலு போயிட்டாலு எவ்ரி டைம் ஃபோன் பேசிட்டே இருப் பாங்ளா எங்க அண்ணியே சொல்லுவாங்க இப்பயுமே வந்து நா என் டெய்லியு அவ்ளோ நேரோ பேசுவ எல்லாருமே பாத்து கண்ணு போடுவாங்க இன்னமு லவர்ஸ் மாரி பேசிட்ருக்கீங்க அப்டின்ட்டு இ இன்னுமே உங்க அண்ண என்ன பாத்து பாத்துதா பாத்துப்பாங்க அப்டிலா சொல்றப்ப கொஞ்சோ ப்ரௌடாவவு இருக்கு இந்த மாரி எல்லாரு இருந்தா வந்து எந்த ஃபேமிலியிலு பிரச்சன வராது எல்லாருமே கொஞ்சோ நல்லாருப்பாங்க அப்டின்னு தோணு
ஆமா கண்டிப்பா உங்க உங்க சிஸ்டரா வேலைக்கு போக சொல்லுங்க ஆறு மாசத்துக்கு அப்றோ அவுங்களே போ வேண்டானு சொல் நிறுத்திருவாங்க
ம்
ஏனா கொழந்தைய பாத்துக்றது அவ்ளோ ஈஸி இல்லல்ல
அ அ
ம் அழுதுட்டே இருக்கு இந்த ஸ் டேஜ்ல நாலு வயசு மட்டு கொழந்தைங்கல பாத்துக்றது ரொம்ப கஷ்டோ இப்ப நம்ம சும்மா இருக்கு போது சும்மா வீட்ல இருக்காங்கன்னு நெனைப்பாங்க
அ அ
ஆ நம்ம போயிட்டு பாப்பாவ அவுங்க பாக்கும் போதுதா தெரியு
ஆமா என்ன இருந்தாலு அம்மா கூட இருந்து பாத்துக் க்ற மாரி வராதுல்லா அவ அப்டி நெனைக்றா அவளுக் க்கு வந்து ஸ்டார்டிங்ல கல்யாணாகி வேலைக்கு போணுன்றதுக்கு நெறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தா
செரிங்க
ஆனா அப்ப வந்து அப்ப வந்து அதுக்கப்றோ கா பிரக்னட் ஆயிட்டா அதுக்கப்புறோ வந்து வீட்ல இருந்தா அப் அப்ற கொழந்த பொறந்து உப்பதா ஒரு வய்சாச்சு இப்பதா பர்த்டேவே முடிஞ்சுது முடுஞ்ச இப்ப முடிஞ்சு ஃப்ரைடே தா முடிஞ்சது ஒன் வீக் ஆச்சு அதுக்குள்ள திரும்பவு வேலைக்கு போனுமா இல்ல இல்ல ஏ பாப்பா வந்து ஸ்கூல் போற டைம்லதா நானு வேலைக்கு போவே அப்டிட்டு அவ இருக்கா ம்
இல்லையா பாப்பா வெளாடுறத பக்கத்துல இருந்து பாக்கணுனு
அ இருந்துதுனா அவளுக்கென்ன அம்மா கூட இருந்து பாத்துக்குற மாரி மத்தவங்ளால பாத்து க்க முடியாதுல்
முடியாது கண்டிப்பா பாத்துக்க முடியாது நம்மளுக்கே ஒரு தடவ அழுது ட்டே நம்மனாலே முடியாதான டென்ஷன் ஆயிடுவோ ஏ இப்டி அழுவுறா எதனால அழுகறானு
அதுவ சாப்ட வைக்கயே முடியாது நானு பாப்பா வந்து இப்டி ஒரு ரவுண்டு அப்டி ஒரு ரௌண்டு அது ஒரு அ சாப்டவக்கிதுக்கு அரமண் நேரோ ஆவு அவள
ஆமா
டே வேடிக் காட்டிட்டே சாப்ட வைக்கணுமா மத்தவங்ளால அப்டி முடியாது
முடியாது ம் அ சாப்டா போதுனு வுட்ருவாங்க ம் அவ்ளோ சாப்டது போதுமடா அலஞ்சி ஊட்றதுக் கு எதுக்கு அவ்ளோ சாப்ட்டது போதுனு வுட்ருவாங்க
ஆமா சிஸ்டர் ஆனா நெறைய பே நெறைய கேள்ஸ்லயே நெறைய பேர் இருக்காங்க இப்ப ம் இப்ப பேங்ளுரே எங்க சிஸ்டரே பஸ்ட்டு பேங்ளூர் தா ஒர்க் பொப் ஒர்க் போயிட்ருந்தா முன்னாடி. கல்யாணாதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்னா ஒரு சிஸ்டருக்கு ட்வெண்ட்டி ஏய்ட் ஏஜ் ஆவுதா இன்னு கல்யாண ஆவ்லயா. ஆனா நல்ல சேல் லரி வாங்கறாங்களா இந்த மாரி ஒவ்வொரு ஏரியால பாத்தீங்கன்னா நெறைய பேர் வந்து ஃபிரிடமா விட்டுறாங்க அவுங்களுக் ஏத்த மாரி அவுங்குளுக் எப்ப கல்யாண பண்ணிக்க தோனுதோ அந்த மாரி பண்ணிக்கிட்டு அதுலயே வந்து இப்ப டும் அவுங்களோட ஆச இப்ப நெறைய பேருக்கு வந்து ந அச்சீவ் பண்ணனு அப்டிலா இருக்காங்கல்ல அவுங்களா ஃபஸ் டு அச்சுவ் பண்ணிட்டு அதுக்கப்பரந்தா மத்ததெல்லா பாப்பாங்க அந்த மாரி நெறய பேரு
இப்போ மேக்சிமம் டுவெண்ட்டி ஏயிட் தா கல்யாணொ பண்றாங்க அவுங்களுக் புடிச்ச மாதிரி இப்பலா புடிக்கலனா கூட தைரியமா வெளில சொல்லிட்டு வந்துற்றாங்லே.
ம் எங்க ஏரியாலல்லா அப்டி கெடையாது சிஸ்டர் டுவெண்ட்டி டூ டுவண்டி டூ அதுவே பக்கத்துரு பக்கத்து ஏரியாஸ்ஸெய்ட்லா பாத்தீங்னா அங்க வந்து காலேஜ் டுவெல்த் முடிச்சோனே கலியாணம் பண்ணிவச்சிறாங்க நெறைய பொண்ணுங்க டென்த்துலே பண்ணி வச்ட்டாங்க ஏங்கூட படு ஏ கூட டென்த் படிச்ச பொண்ணுக்கே க அப்பே கல்யாண ஆய்டுச்சு. அதுக்கப்பற இப்ப பாத்தீங்ன்னா வந்து அது கொழந்தையோடு இருக்கா. இப்ப ஏங்கூட டுவல்த்து முடிச்சோனே ஒரு பொண்ண கல்யாண பண்ணி வச்சுட்டாங்க ஆனா எனக்குதா எங்க எங்க செட்ல ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தா இந்த கல்யான ஆகல எல்லருக்மே கல்யாண ஆயிர்ச்சு.
என்னா பண்றது ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி.
ஆமா இது கிராமோன்றதுனால அது ரொம்ப மோசொ வேற நெறைய ரெஸ் நெறைய கட்டுப்பாடுகள் வேற
ஆமாமா எங்க கிராமந்தா ஆனாலு கொஞ்சொ பேரு ஃப்ரீடமா ஃப்ரீயா இருக்காங்க அவுங்களுக்கு என்ன தோணுதோ அத செஞ்சுட் ருக்காங்க.
சேரிங்க சிஸ்டர் நெக்ஸ்ட்டு கால்ல பாக்கலா. ஓகே பாய் சிஸ்டர் ம்.